கேக்குதுங்ளா ஆஹ் வணக்கம் சொல்லுங்
எப்டி இருக்கீங்க நீங்க
ஆஹ் நல்லாருக்கே நீங்க எப்டி இருக்கீங்க
நா நல்லாருக்கே
ம்
இப்ப வந்து இன்னைக்கு வந்து மறக்க முடியாத எதாது ஒரு ப்ச் விஷயங்கள் இருக்கும்ல்ல அந்த மாரி பேசலா இப்ப நானானு வந்து நண்பர்களோ இந்த ஃப்ரெண்ட்ஸோட எல்லா வந்துட்டு ரொம்ப நாள் கழிச்சு இப்ப காலேஜ் எல்லா முடிச்சுட்டோனா அந்த எப்பயாதுன்னே பாத்து க்கிற மாரிருக்கு ஒர் தவ்ங்க ஒரு ரூம்ல ச்சே ஒவ்வொரு ஊர்ல இருக்கிறது அவங்கள எல்லா வந்துட்டு ஒரு நாள்லு வர வெச்சு மீட் பண்லா அப்டின்ட்டு ரொம்ப நாள் பிளான் போட்டது அது ஒரு மாசோ கரெக்டா வந்துச்சு அது மாரி சேரின்ட்டு எல்லாரு வந்த மானிங் அது எல்லாமே லேட் கம்மர்ஸ் த்தான் வந்துட்டு வரேன் வரேன்னு சொல்லிட்டு எல்லா லேட் ஆக்கிட்டே உக்காந்துருக்குங்க ஒன்னு ரெண்டு பேர் தா செஞ்சு சியரா வந்துடுவாங்கே இந்த வெளியூர்லருந்து வரவங்க கூட வந்து வந்ருவாங்க இந்த உள்ளூர்ல உட்காந்துட்டு வரவங்கதா ரொம்ப வந்து ட்டு கஷ்டம் வந்தது அ வந்துட்டு ஒரு மூவி ஒரு மூவிக்கு போனா அதுல வந்து நல்லா கொஞ்சம் பேசி சிரிச்சுட்டு அப்பதா அந்த படத்த பாக்றப்ப எப்பெல்லாம் பாக்றப் அப்டியோ அப்ப வந்து அந்த ப்ரெண்ட்ஸ்ங்க எல்லாம் ஒரு இதை நம்ம சேந்து பாத்தோ இந்த சீனப்ப இத பேசுனோ இத அப்ப இத பேசுனோ அப்டின்ற மாரில்லா வந்துட்டு இருந்துச்சு து நல்ல ஜாலியா அத பாத்தட்டு நல்லா ஸ்நாக்ஸ்லா நா ஃப்ரெண்ட்ஸ்ங்க கூட வாங்குறப்ப கம்மியா வாங்கிட்டு அடிச்சு சாப்படுறதுதானே அதுன்னு ஒரு இது அதனால எல்லாம் புடிங்கி சாப்பிட்டுக்கிட்டு ஜாலியா அத ஃபுல்லா ஒரு படத்தை பாத்துட்டு லன்ஞ்சுக் ஒரு நல்ல ஹோட்டலா புடுச்சு எல்லாரும் சேந்து வந்து எல்லா ஃபுட்டு எப்டின்னா. ஷேர் பண்ணி சாப்பிடுற மாரி ரொம்ப வாங்காமா ரொம்ப வா தி ஆளாளுக்குல்லாம் ஒண்ணு சொன்னனா சாப்ட முடியாது
ஆமா ஆமா ஆமா
நீ யா எல்லாத்துக் க்கு எது பொதுவானதோ அந்த மாரி வாங்கி அதுலயு சில சில ஃப்ரண்டுங்க இருக்குங்க சனிக்கிழமெல்லா போனா நான்வெஜ் சாப்ட மாட்டேன்னு சா சாப்டாதுங்க வெஜ் லேயே ஆர்டர் பண்ணி ங்க நமக்கு கடுப்பா வரும் அப்ப நம்ம நான்வெஜ் வாங்னாகூ அத ஷேர் பண்ணிக்க ஆள் இல்ல அத மாரி இருக்கோ அந்த மாரி இருக்கும் உம் அதே மாரிதா. போனப்ப. ரெண்டே பேரு தான் நான் வெஜ் சாப் சாப்புட்ற ஆளு மீதி எல்லா வெஜ்ஜு வெஜ்ஜுன்டாங்க ரொம்ப கஷ்டமா போயிட்டு. வாங்கி வெச்சுட்டு சாப் ப்றதுக்குள்ளேயு
அச்சச்சோ ஆஹ்
ஜீ சாப்புடுவோமே நல்லா அதெல்லா ஹோட்டல்னு போயிட்டா எல்லா டேஸ்ட்டா இருக்கும் எல்லாத்தையும் இது பண்ணி நல்லா பேசி சிரிச்சுட்டு ஒரு மூணு மணி நேரோ கிட்ட கூட அந்த ஹோட்டல்ல ஒக்காந்துட்டு இருப்போ ஒன்னு ஒன்னா ஆ ஆர்டர் பண்ணி இத பண்ணி ஒவ்வொருத்தி ஃபர்ஸ்ட் வருத எல்லாரு சேந்து சாப்டுட்டு அது ஒரு ஒரு ஒரு வாய் தா கெடைக்கும் அடுத்தது வரப்ப அதே மாரி பண்ணி கடைசியா வரப்ப யாராலயு சாப்டமுடில அப்டி அப்டியே வெச்சுகிட்டு நல்லா சிரிச்சுக்கிட்டு போ போட்டோஸ்லாம் நெறைய எடுத்துக்கிட்டு அவுங்கவுங்க கதையெல்லா வந்துட்டு நேர்ல பக்கறப்ப நெறைய பேசிட்டு அதெல்லா ஒரு நல்ல ஜாலியா போச்சு அதுக்கப்புறம் தா லாஸ்டா அந்த ஐஸ் கீரிம் ஆடர் பண்ணோ அத எல்லாரு வந்து எப்டி ஸ்பூன்ல எடுத்து ஒரு இதா சாப்புடுவாங்க ஒரு ஹோட்டல போய் ஒக்காந் ஆன அந்த பிள்ள ங்க எல்லா அப்டில்லா பண்ணவே இல்ல எல்லாம் கையை உட்டு எடுத்து அந்த ஐஸ்கிரீம் ஏ நாஸ்தியாக்கி கி ஆஹ வா ஆள்ஆளுக்கு அது வாய்க்கு கூட போல சும்மா எடுக்கனுமேன்னு எல்லா எடுத்து அத வீணாக்கி விட்டாங்க அதுக்கப்புறம் வந்து எங்க ஊர்ல வந்து இந்த மைக்கிஸ்னு ஒரு ஐஸ்கிரீம் கட இருக்கு அது ரொம்ப ஃபேமசு அங்க வந்துட்டு அடுத் போயாச்சு இவ்ளோ சாப்ட்டது ப அங்க போயாச்சு அங்க வந்து சீப் அண்ட் பெஸ்டாருக்கு அங்க எல்லா வரிச ஃபஸ்ட்டு ஒரு இது எல்லாரு ஆட்ரு பண்ணோ அடுத்த ரவுண்டு அடுத்த ரவுண்டு அடுத்த நாங்கல்லா போய்கிட்டேரு க்கும் நம்ளுக்கு கணக்கே தெரியாது வந்து எத்தன சாப்ட்ருக்கோ என்னன்றது
ப்பாங்ளோ அந்த ஐஸ்கிரீம்
ஆமா மா வ ஒரு கரண்டி இருக்குல நம்ம கொழம்பு கரண்டி மேரி அந்த அளவு தா இருக்குமே அதனால நமக்கு வந்து டேஸ்ட்டுமே நல்லாருக்கு அவங்ககிட்ட டேஸ்ட் நல்லாருக்கு ஃப்ளேவர்ஸ் நல்லாருக்கு ம் இதுனால அது மேக்சிமம் இந்த ஃப்ரூட் சேலட்ன்னு ஒன்னு சொல்லி அத தா எல்லாருமே வாங்கி சாப்டுவாங்க அந்த அளவுக்கு அது டேஸ்ட்டு குடுக்கு நல்லா அதுக்கப்ற வந்து ம் அது எல்லாரு வாங்கி கிட்டத்தட்ட வந்துட்டு அதுவே ஒரு முப்பது நாப்பது இது அந்த சாப்ட்டது அந்த இது இருக்கும்ல அந்த இதுல குடுத்துருப்பாங்க ஆ கப்ஸ்ல வந்து அந்த கப்ப வச்சு ஃபோட்டோ எடுப்போ அது ஒவ்வொரு தரவையு அங்க போனா அந்த கப் ப்பு எவ்ளோருக்கு க்குன்றது தா வந்துட்டு இதாருக்கு அத வச்சு ஃபோட்டோ எடுக்கறப்போ முப்பது நாப்பது முப்பது கிட்ட வந்துச்சு ஆனா பில்லு பாத்தீங்னா வந்துட்டு கம்மியா தா வரு முண்ணுறு நானூறு அவ்ளதா ரொம்ப கம்மி அங்க ஆனா நல்லாருக்கு அப்டே அந்த ஐஸ்கிரீம சாப்ட்டுட்டு அப்டே இந்த கட வீதி ங்கெல்லா அங்கருக்கு அது பக்கத்துலே அதுல லெல்லா போயிட்டு சும்மா ஒரு ரவுண்டு போயிட்டு சும்மா தோடு வாங்கறது அப்ற வந்து செருப்பு ப்பு வாங்கறது பேஹூ வாங்கறது து இல்ல சும்மா டிரெஸ்ஸு கடைல பேயிட்டு அது டிரெஸ் எல்லா பாக்கறது வாங்குறவ இல் ஐயோ சும்மா சும்மா போய் நம்ம போணும்ல ஒரு நாள வேஸ்ட் ஆக்க கூடாதுல்ல
ஆமா ஆமா கண்டிப்பா உம்
ட்டு அப்புறம் வந்து ஒரு ஃப்ரெண்டு வீடு வந் டு ஒரு ஊர்ல தான் நாங்க செலக்ட் பண்ணுவோம் மீட் பண்ற மாரி அந்த வீட்ல ஃப்ர ஃப்ரெண்டு வீடு இரு கோ அவங்க வீட்ல போயிட்டு காலேலயே ஃபஸ்டு அங்கதான் மீட் பண்ணுவோ எல்லாருமே அவுங்க வீட்லயே டிஃபன சாப்ட்டற்றது அதெல்லாம் டிஃபன்ன சாப்ட்டுட்டு தான் ஆரம்பிக்கிறது அவுங்களும் நின்னு நல்லா பேச ஸோ அங்க அதெல்லாம் வந் து அவுங்க வீட்ல அவுங்க ஒரு பெரிய குடும்பம் தான் வந்து நல்லா பேசி எல்லாத்துக்கும் நெறைய செஞ்சு குடுத்துக்கிட்டே இருப்பாங்க இருக்க கூட சொல்லுவாங்க நைட்டு கூட இங்க தங்குங்க பண்ணுகன்ட்டு எல்லாரும் ஒரு நாளைக்குத் தா வந்துருக்கோம் அப்டின்னு சொல்லிட்டு எல்லாரும் போயிருவாங்க அந்த ஈவ்னிங் வரைக் சுத்தி பாத்துட் ட்டு திரும்பி அப்புறம் ஒவ்வொர்தங்களயும் ஒவ்வொரு பஸ் பஸ்ல வந்து ஒவ்வொரு ஊருல்ல அதுனால ஒவ்வொரு பஸ்ல வேலைக்கு உம் அடுத்து எங்க போறாங்க என்ன ஏதுன்ட்டு கூட பாதி தூரம் போயிட்டு அமுச்சு வைக்கருது ஆனா அந்த நாலு வந்து நல்லாருக்கும் ச் யோசுச்சு யோசுச்சு பாத்தா கூட ஆஹ் பயங்கர நல்லாருக்கும் அது மாரி எப்ப கெடைக்குமோ ஆஹ் ஆமா எப்ப கெடைக்குமோ அப்டின்ற மாரி ரொம்ப இதாருக்கும் வருஷத்துல ஒரு தடவ வந்து அது மாரி இப்டி மீட் பண்ணிருவோம் முன்னாடிலா அடிக் இருந்துச்சு இப்ப வந்து வருஷத்துக்கு ஒரு தடவ மாரி ஆயிருச்சு
ஆயிடுச்சு எல்லாரும் வேலைக்கு போக வர டைம் கெடைக்கறதே இப்ப பெரிய விஷ் டிம்மாய்டுச்சி
நம்
அதே மாரி ஃபேமிலி எல்லாருக்கு ஃபேமிலி இதுவாயிடு அப்டியே ஓடிரு அது அடுத்தலான் பாக்கறது பேசுறதுக்கெல்லா வந்து ஒ ரு நாளா ந ம்மதா ஃபிக்ஸ் பண்ற மாரி ஆயிடுது
நா மாமா அந்த மாரிதா வந்துட் த்து எல்லாத்துக்குமே ஓடிச்சு இப்ப வந்து பேச நேரமே இல்ல ஆனா வந்து என்னைக்கு பாத்தாலு அந்த பழைய இது மாரிதா இருப்போ பேசு பேசல்னா கூட அத என்னைக்கு நம்ம பாக்கறமோ அப்ப வந்து அந்த காலேஜ்ல டச்ச மாரிதா எ ல்லாரும் பேசிக்றது பண்ணிக்றது யாருக்கு அந்த இதெல்லாங் கெடையாது
ஆஹாஆமாம்மாம்மா அது எப்பொழுமே ஃபிரண்டுங்கனா நம்ம இப்ப எப்டி பழகனமோ அ தே இது தா வரு நமக்கு அது எத்தன வருஷங்கள் கழிச்சு பாத்தாலுமே
நாமா நல்லா ஆனா சிரிச்சுக்கிட்டே இருப்போல்ல அத வந்து யோசிச்சா அன்னைக் ஃபுல்லாவே நம்ள் க்கு ரொம்ப ஹேப் யாருக்கு அந்த ஒரு ஒரு வாரத்துக்கு அந்த இதுவோடதே இருந்துகிட்டே இருக்கு நமக்கு
அது என்னவோ நான் ஃப்ரெண்ட்ஸோட இருக்கறதா ரொம்ப சந்தோஷமே உண்மைலியே சொல்லப்போனா எதையுமே யோசிக்காம
டல்லா நறைய பொய்ருக்கீங்ளா வெளிலல்லா
ஆ அதெல்லா நறைய பொய்ருக்கே நானு காலேஜ் படிக்கும் போது படத்துக்கு போறது ஹோட்டல்ஸ் போறது இது மாரி நறைய எட த்துக்கு பொய்ருக்கோ
சேரி செரி செரி யாருமேவ என்ஜாய் பண்ணாத ஆளே இரு க்க மாட்டாங்க அந்த ஸ்கூல் காலேஜ்ல பொறுத்தவரைலியு இந்த ஒண்ணு ரெண்டு பேர் தா இந்த படிக்கிறவிங்க அவிங்கதா வந்துட்டு வீடு வீடு விட்டா ஸ்கூலு
படிப்பு ஸ்கூலு காலேஜு இப்டி ஆமா அதுவு செல பேர் இருக்காங்கதா
கொஞ்சோமாது என்ஜாய் பண்ணு இதுவு என்ஜாய் பண்ணு இப்போ வந்து அவுங்ளுக்கு மெமரிஸ் வந்து படிச்சது மட்டு தா ப்ளீச் அது வந்து அடுத்தடுத்து நா போறோ அடுத்த அடுத்த கிளாஸ் போறோ அடுத்த டிகிரி க்ரேடு க்கறோ அடுத்த வேலைக்கு போறோ அப்ப அப்டியே தா அது இப்ப நம்ம வந்து இன்ன வரைக் க்கு ஒரு ஃப்ரெண்டோடது பேச ப்போம் ஆனா அவங்க பேசுவாங்கள அத இத படிச்சன் அந்த டைம்ல இத படிச்சன் இத
ஆமா ஆமா படிப்ப பத்தி மட்டும்தான் பேசிட்டு இருப்பாங்க இருக்கணும் கொஞ்சத்து கொஞ்சம் படிப்புனாலும் இந்த சைடு சந்தோஷம் எ என்ஜாய் பண்ணுறதயும் பண்ணிட்டு தான் இருக்கணும் அப்படி இருந்தாதான் அடுத்து நெனச்சுப்பா போம்போது நமக்கு சந்தோஷம் நெறயா இருக்கும் ஃபியுச்சர்ல ஆமாம் சும்மா புக்கும் அது எப்புமே படிக்கறத பத்தி பேசிட்டு இருந்தாலும் புடிக்க நெறய பேருக்கு அது புடிக்காதே ஃபர்ஸ்ட்டு ஃபர்ஸ்ட் படிக்கிற புள்ளைங்களே பாத்தாலே சில பேருக்கு புடிக்காது அது என்னவோ இந்த சீன் போடற மாரி சொல்லுவாங்க அப்படி இப்படின்ட்டு போகும் ஆஹ் நமக் கே ஒரு நேரம் போம்போதே புக் எடுத்து வச்சுட்டு உக்கந்தாலே கடுப்
கடுப்பாதான் இருக்கும் இதே நல்லா பேசி சிரிக்கற பிள்ளைய பாத்தா நம்பளும்
ஆஹ் செரிக்கல்லா படிக்க வேண்டிதான் நீங்க படிக்கற நேரத்தல படிங்க என்னவோ எல்லா நேரமும் படிக்கற மாரி சில பிள்ளைங்களாம் எக்ஸாம்கு காலையில வண்டியில வரும்போது படிச்சுட்டு வருவாங்க பஸ்ல வரும்போது படிச்சு ச்சு வருவாங்க இது மாரி இது மாரி பண்ணும்போ மத்த நேரத்தல படிக்கற நேரத்தல படிக்க வச்சுட்டாலே போதும் படிச்சுக்கிட்டாலே அத என்னவோ நான் அப்பதான் படிக் கிரேங்கிற மாரி வீட்ல கொஞ்ச நேரம் படிச்சிட்டு வர போறாங்க காலையில எழுந்து வீட்ல படிக்க தான் போறாங்க எல்லாமே முடிச்சுட்டாங்க ஆது அது அது அந்தந்த நேரத்தல செஞ்சுட்டாலே கரெக்டா இருக்கும் இது ஓவரா
எல்லா வேலயுமே அந்தந்த டைம்ல பண்ட்டாலே கரெக்டா தான் இருக்கும்
கண்டிப்பா கண்டிப்பா
அது மாரி அதான் இந்த பேசி சிரிக்கறவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்ட்டு இப்ப உள்ள வந்து பாத்தோம்னா இப்ப காலேஜ்லயோ ஸ்கூல்லயோ உள்ள போய் பாக்கறோம்னா அவுங்க கூட சேந்து உக்காரணுனாது ஆச வரும் நானும் வரேன் நானும் விளாட வரேன் நானும் உங்க கூட பேசுறேன் நானும் இத பண் பண்ரே அப்டின்டு அதெல்லா கொ நல்ல ஒரு இதா இருக்கும் எல்லாமே
இப்ப அந்த மாரிலாம் ந ப இ இதுதான் இருக்குதுங்க ஆனா இப்ப ஓகேதான் பிள்ளைங்கலாம் ஓரளவுக்கு இருக்காங்க ஆனா முன்னாடி இருந்தளவுக்குலாம் இப்ப யாருமே கெடையாது பிள்ளைங்களும் சரி ஃப்ரெண்ட்ஷிப்லயும் சரி எதுலயுமே எல்லாமே இப்ப கம்மிய ஆயிடுச்
நா ஆம்மா ஆம்மா கண்டிப்பா சேரி தோழி உங்கள்ட்ட பேசின வரைக் கு ந நிறைய விஷ்யங்கள் வந்துட்டு ஷேர் பண்ணீங்க நீங்க நானும் ஷேர் பண்ணே மிக்க நன்றி